வ
வணக்கம் நல்லா இருக்கீங்ளா
ஆ நா நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே தோழி அப்புற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்ளா
ஆ சாப்டாச்சு தோழி காலையில தோச ஊத்துணோம் தோசையு நேத்து வ சே நேத்து நைட்டு தா மீன் கொழம்பு செஞ்சோ அது இருந்தது அத வச்சு சாப்பிட்டோ நீங்க என்ன சாப்பிட்டீங்க
நா என்ன சாப்டே கூழ் குடிச்சிட்டு வந்தேங்க
சேரிங்க சேரிங்க தோழி மத்தியான என்ன சாப்டீங்க மத்தியான சமைச்சுட்டீங்களா
ஆ மத்ய வன்ட்டு இப்போ மதியத்துக்கு சா பாடு கீர சட்டினி ரசம் எடுத்துட்டு வந்திருக்கே தோழி
சேரிங்க சேரிங்க தோழி நீ நீங்க வ நீங்க என்ன பண்ணி ங்க இப்போ
நா இப்போ டீச்சரு படிச்சிருக்கே தோழி ம் ஆங்கிலோ ஆங்கில துறைல ப பட்டப்படி முதுகல பட்டப்படிப்பு முடிச்சிருக்கே தோழி
ரொம்ப நல்லது தோழி இப்ப நீங்க வேலைக்கு போயி ம் வேலைக்கு போயிட்டே
இல்ல தோழி பள்ளிக்கு பாத்துட்டுருக்கே ஆ நட சொன்னா போனு நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க தோழி
நம்ம வந்து ஹவுஸ் வொய்ஃப் தோழி நா வந்தி ஹவுஸ் வொய்ஃப் தா நா வந்து பனிரெண்டாம் வகுப்பு படைச்சிருக்கே எ கணவரு பனிரெ தாம் வகுப்பு படிச்சுருக்காரு ஏ நாங்க காலேஜ்லா போல நா அந்த டைம்ல எங்க அப்பா கிட்ட கொஞ்சோ இதுவா இருந்ததுனால சுச்சுவேஷன் சரியில்ல னால நாங்க படிக்கல மேலு அதெ பன்னெண்ட பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சதுக்குப்புறமா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறமா கல்யாண பண்ணி வச்சுட்டாங்க இப்போ ஏ பொண்ணு வந்து ச டென்த் ஸ்டண்டட் படிச்சிட்டுருக்காங்க அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க
ஓ சேரிங்க தோழி சேரிங்க தோழி நீங்க மத்யத்துக்கு சமைச்சுட்டீங்ளா தோழி
ஆ சமைச்சாச்சு தோழி மத்யானத்துக்கு அந்த நேத்து நைட்டு தா வச்சோ அந்த மீன் குழம்ப இருக்கு பாப்பா வந்ததா அதோட சேத்து பாப்பாக்கு உருளைக்கிழங்கு வந்து வறுத்து குடுத்தாச்சு பாப்பாக்கு நமக்கு அந்த உருளக்கிழங்கு வற் வறுக்கறது கொஞ்ச இருக்கு மீன் மீன் கொஞ்ச இருக்கு வறுக்கறது தனியா எடுத்து வச்சிருக்கோ அது வச்சு நீங்க உங்களுக்கு கல்யாண ஆயிடுச்சா தோழி
ஆயிடுச்சுங்க தோழி
சேர்
ஆய்ட்டு வீட்ல வன்ட்டு அவரு அவ எங்க மாமியாருக்கு கொஞ்சோ ஒடம்பு சரியில்லைங் தோழி அனால சேரி ஒர் ஒருத்தராட்சு போய் அங்க இருந்து பாத்துக்லா அப்டின்ட்டு அவரு அங்க இருந்து பாத்துரு பாத்துட்டு இருக்கறாங்க
சேரிங்க தோழி சேரிங்க தோழி
ந இங்க இது அங்க பள்ளியில வன்ட்டு இதுக்கு அ வகுப்பெல்லா எடுத்து காமிக்கணுனிங்க தோழி வேலையில சேர்றக் முன்னாடி ம் அதுக்காக நா இங்க இருக்கிறங் தோழி
சேரிங்க தோழி சேரிங்க தோழி
அங்க இருந்துட்டு அப்டியே பண்ணிட்டு போய்ட்டு அப்புறோ வீட்டுக்கு போய்டுவாங்க தோழி
ம் சேரிங்க தோழி
சேரிங்க தொழி நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க தோழி
நா சென்னையில இருக்கறே தோழி நீங்க
நா இங்க கோவை மாவட்டம் தோழி
ம் சேரிங்கத்தோ
ஆ ஆ சேரி அப்ப நீங்கள் லீவெல்லா வந்துச்சுல்ல அப்புறோ எங்க போனீங்க ஏதாச்சு பிளான் ஏதாச்சு வச்சு சமைட்ப்பீங்ளா
நார்க்கிங் திட்டமிட்டோ ஆனா எங்கேயுமே போவ் முடியல அந்த மாரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு ஏ போலான்னு அ மூணாரு போலானு பிளான் பண்ணோ சேரி மூணார் வேணா அப்டின்ட்டு அப்புறோ வேற எங்கயாது லோக்கல்லே எங்கயாது போலாம் அப்டின் ப்ளான் பண்ண அங்கயு போக முடியாத சிச்சுவேஷன் எங்க அக்கா பொண்ணு வந்து ஏஜ் அட்டென் பண்ட்டாங்க சடங்க் ஆயிட்டாங்க அதனால அது கரெக்டா போயிடுச்சு அப்போ இனமே ப அ எங்கயுமே போ முடியாது முடியாத சூழ்நில இப்போ காலாண்டு தேர்வு முடிஞ்சு முடிஞ்சிடுச்சுன்னா மறுபடியு லீவ் வரு எப்டியு அந்த டைம்ல போயிக்கலாம் அப்டின் சொல்லி விட்டாச்சு நீங்க எதுவு போனீங்களா தோழி இந்த லீவுல
இல்லைங்க தோழி எங்கேயு போறக்ல அதா மாமியாரகிட்ட ஒடம்பு சரி இல் இல்லைங் தொலி அனால எங்கயு போவ் முடியல எங்கயு போல அதுவு இல்லாம இப்ப மழ காலோ வேற இல்லைங்க தோழி
ஆமா இப்போ ஆரம்பி
ஆ மதுர் நானானியும் இந்த மாசத்துலயு வன்ட்டு கொஞ்சோ மழையாதா இருந்துச்சு இல்லைங்க தோழி அனால எங்கயு போல நாங்க
சேரிங்க சேரிங்க தோழ்
நாங்க வெளியில போறது அவங்கள பாக்கறது அப்புறோ வீட்டுக்கு வந்ததுக்கே எங்களுக்கு டைம் நேரோ சரியா இருந்தனால எங்கயு போலிங் தோழி
செரிங்க தோழி அங்க இப்போ வெயில் இருக்கா எப்டி இரு
இல்லைங் தோழி இங்க ஒரே மலதாங் தோலி
சேரிங்க தோழி இங்க மழையே இல்ல தோழி வெயிலா போட்டு வா ட்டி வதைக்கிது இங்க இருக்கிறவங்க எல்லாரையு அப்டி வெயிலு
ம்
வெளியே போறதுக்கே பயமாருக்கு பாப்பா
துல எளநி அந்த மாரி பழங்கள் அந்த மாரி கொஞ்சொ நெறையா சாப்புடுங்க தோழி இதாயிரு சமம் ஆயிரு
பாப்பால்லா போய்ட்டு எப்டி தா வராங்களோ நெனைக்கும் போதே கொஞ்ச கஷ்டமாருக்கு அந்த வெயிலுக்கு
அவுங்களுக்குமே தண்ணில எதாச்சு இந்த லெமனோ இல்ல இந்த இதெல்லா இருக்குலங்க தோழி தொளசி இல்லேன்னா ஒரு நாள் தொளசி வாட்ரு அந்த தண்ணி இதுல கேன்ல ஊ போட்டுருங்க ஒரு நாள் வந்ட்டு இந்த இது இருக்குல்லைங் தோழி புதினா புதினா கூட ஒரு ரெண்டு எல போட்டுருங்க நல்ல ஸ்மெல்லா தா இருக்கூ அதுவுமே குடிச்சாங்கன்னா கொஞ்சொ புத்துணர்ச்சியா இருக்கூ புதினா வாது இது பண்ணி குடுங்க இல்லேன்னா மோரு கலக்கி ஒரு குட்டி இதுல ஊத்தி குடுத்துருங்க
சேரிங்க
அந்த மாரில்லா பண்ணாவுமே கொஞ்ச உடல் சூட்ட தனிச்சு கொஞ்ச நல்லாருக்கூ இல்லனா வெந்தயொ இருந்ச்சுன்னா அந்த தண்ணிக்குள்ள வெந்தயத்த கூட ஒரு ரெண்டு மூணு போட்டு
சேரிங்க தோழி சேரிங்க தோழி
ப்போ வன்ட்டு கொஞ்சொ சூடு பண்ணி சீரக தண்ணி குடிச்சாலு அதுவு வந்து உங்களுக்கு குளிர்ச்சி தா தோழி
கே செரிங்க தோழி செரிங்க தோழி
ம் நல்லா எண்ணெய்ல்லா வெச்சு உடுங்க தலைக்கி அதுவு குளிர்ச்சி தா கொழந்தைங்களுக்கு
ஆமாங்க தோழி
ஆ ஆமாங்க தோழி
ஜுஸ் ஐட்டம்ஸ்னா நல்லா குடிப்பாங்க
ஓ சேரி சேரிங்க தோழி ஆனா ஜுஸுமே வந்ட்டு ஃப்ரூட் ஜூஸு அந்த மாரி அந்த பழச்சாறு அ அந்த மாரில்லா எடுத்துக்கிட்டா தானங் ஓப்டின்னா
அதுதா நல்லது இவுங்க வந்து பாட்டல் ஐட்டம்ஸ்ல
ஆ இல்ல இல்ல இல்ல அந்தது வந்ட்டு இப்போ நறையா இது சேத் றாங்கன் தோழி ஆ சேத்துறாங்க
ஆமாங்க அது வேண்டான் சொன்னா கொஞ்ச அடம்புடிச்சி எப்டியாவ்து நம்ம கிட்ட இல்லன்னா வேற யார்ட்டாய்வது அடம் புடிச்சியாவ்து வாங்கிடுவாங்ங அந்த மாரி இப்போ வெயில் இருக்கு வெயில் இருக்குன்னு சொல்ட்டு இந்த பாட்டல் ஜுஸு இந்த ஐஸ்கிரீம் மு இதுல்லா நறைய சாபா சாப்ட்டு ஸ்கூல் தொறந்து ரெண்டே நாள் தான் போனாங்க மூணாவ்து நாள் ஜொர வந்து படுத்தாச்சு அவ்ளோதா அத்தோட ஒரு மூணு நாள் லீவு மறுபடியு ஒரு நாளாவ்து நாள் ஸ்கூல் போவாங்க
இது வாங்கி வச்சுருங்க இந்த மண்பான இருக்கூ இல்லைங் தோழி அது வாங்கி வச் சிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி எப்பவுமே சில்லுன்னுதா இருக்கூ ஏன்னா சில்லுனு குடிக்கிறதுக்கு தான கொழந்தைங்க விருப்பப்பட்றாங்க அந்த அந்த மண் மண்பானையில இருக்கிற தண்ணியில எடுத்து கூட நீங்க எலுமிச்சம்பழ வாங்கிட்டு வந்து அத புழிஞ்சு கொஞ்ச சக்கர போட்டு இது பண்ணி அதுல ரெண்டு புதினா போட் அப்டி கூட குடுங்க கொழந்தைங்க விருப்பமா குடிச்சுக்குவாங்க
ஆமாங்க தோழி ஆமாங்க தோழி உங்க உங்க பசங்க வந்து நல்லா இந்த காய்கறிகள் இதெல்லா சாப்டுவாங்களா தோழி
தோழி எனக்கு இன்னூ கொழந்தைங்க இல்லைங் தோழி
ஓ அப்டியா செரிங்க தோழி செரிங்க தோழி உம் ஏ என் பொண்ணுக்கு வந்து காய்கறினாவே எடுத்தோனே ஓடிடுவாங்க அதனால கேக்குறே சாப்பாடுன்னா காய்கறின்னா ஓடிடுவாங்க
உம் உம் இனிமே இப்டி செஞ்சு குடுங்க தோழி நீங்க இட்லியோ இல்ல தோசயோ செய்வீங்கல்ல
ஆமாங்க
அப்ப சட்னி அரைப்பிங்களா சட்னி அரைக்கிறப்போ வெங்காய சட்னி அரைச்சிங்கன்னா கேரட் ஒரு துண்டு இல்ல பீன்ஸ் அந்த மாரி வணக்குறத வணக்கி அரச்சி குடுத்துருங்க தெரியாதுல்ல நம்ளுக்கு தேவ கொழந்தைங்க அந்த காய்கறி சாப்டணு அத அதுக்கு உண்டான சத்து கொழந்தைங்களுக்கு கெடைக்கணு அப்டி இருக்கப்ப நீங்க அப்டி செஞ்சுருங்க பூரிஸ் எல்லா செஞ்சு தருவீங்கல்ல
ஆமாங்க தோழி பூரி லா சாப்டுவாங்க
ஆ இருக்கப்ப தண்ணி வ நம்ப வந்து ஊத் தி பிசைவோ அந்த தண்ணி ஊத்துறப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்துனீங்கன்னா இன்னொரு பண்ண தண்ணி வந்து தண்ணிக்கு பதிலா இந்த ஆ இந்த மாரி என்னென்ன காய்கறிகள் வந்து சாப்டாம இருப்பாங்களோ அந்த காரியோ அந்த காய விட்டு லைட்டா உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க வேக வச் ச்சு எடுத்து வச்சிட்டு மிக்சில போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க அரைத்துக்கோங்க அரைச்சிங்கன்னா அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இதா வரு இல்லைங்க அதுக்கு வந்துட்டு ஒரு அர டம்ளர் தண்ணி ஊத்தணு அப்டிங்கறப்போ இந்த இது அர வச்சத ஊட்டி பிசைஞ்ருங்க பிசைஞ்சு பூரி சுட்டு குடுத்துருங்க அது நல் லா வந்து ருசியாவு இருக்கு கொழந்தைங்க காய்கறி சாப்ட்ட மாரியு இருக் இப்போ நமக்கு பூரி சாப்ட்ட மாரியு இருக்கும்ல அந்த மாரில்லா பண்ணிருங்க தோழி
அதுதா இப்போ பண்ணணு தோழா ச காய்கறி காய்கறின்னு சொன்னாவே ஓட்றாங்க சாப்பாடுனாவே ஓடிறாங்க அதுக்கே கொஞ்சோ கஷ்ட ஷ்டமாக இருக்கு என்னடா பாப்பா எதுவுமே சாப்ட மாட்டேன்றாங்களே அப்டின்னு
உம் உம் இல்ல இந்த மாரிலா பண்ணாங்கன்னா அவுங்களு விருப்பப்பட்டு அதிகமா சாப்ட ஆரம்பிப்பாங்க அப்றொ நம்பளுக்கு வந்து என்னடா சாப்லயே அப்டிங்கிற அந்த கவலையு நம்பளுக் இருக்காது உங்களுக்கு உடலு ஆரோக்கியமா இருக்கு கொழந்தைங்
சரிங்க சரிங்க தோழி
சாப்றது தான தோழி சத்து பின்னாடி கொழந்தைங்களுக்கு
தோழி ஆமாங்க தோழி ஆமாங்க தோழி
அதனால வந்து நீங்க அப்டி குடுத்து பாருங்க அது புடிச்சிருந்துச்சுன்னா நீங்க அப்டியே கூட குடு க்கலா அப்போ இந்த சப்பாத்தி லா சுட்டீங்கன்னா சப்பாத்தி மாவுமே அப்டி பெசைஞ்சு நீங்க சுட்டு தரலா
சேரிங்க தோழி
ன்னா சப்பாத்தி சுட்டுட்டு சப்பாத்திக்குள்ள அந்த காய்கறிகல வச்சு சுருட்டிருங்க சப்பாத்திய சுருட்டி கூட நீங்க வன்ட்டு மதிய வேல உணவுக்கு அந்த மாரி கொடுத் ல்லால நைட்டு அப்டி குடுக்கலா கொழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க
சேரிங்க சேரிங்க தோழி ரொம்ப நன்றி தோழி நீங்க சொன்ன அந்த காய்கறி இது இதுலா ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு தோழி
ஆ செய்ங்க தோழி ஏன்னா கொழந்தைங்களுக்கு அது நல்லது
சேரிங்க தோழி செரிங்க தோழி உங்க கூட பேஸ்னது ரொம்ப நல்லா இருந்தது தோழி உங்க கூட பேஸ்னது ரொம்ப நல்லா இருந்தது தோழி மீண்டும் ஒரு மாரி நா மறுப்டியு இருந்தா நா உங்களுக்கு பேசுறே தோழி உங்க கூட
அ பேசுங்க தோழி நன்றிங் தோழி ஆ நன்றிங்க தோழி நன்றிங்க தோழி